ஹலோ
மேம் வணக்கம் மேடம் மேடம் அந்த குழுக்கு ஆ இருக்க மேடம்
ஓகே என்ன நானு நல்லா இருக்கங்க
சொல்லு மேம் இல்ல மேடம் இப்போ தா மேடம் வீட்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க
சேரி சேரி என்னா சாப்பாடு
நாங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ சப்பாத்தி சன்ன குழம்பு வச்சாங்க மேடம் எனக்கு மேரேஜ்சாய் ஒரு குழந்த இருக்கு மேடம்
ஓகே ஓகேங்க சரிங்க சரிங்க சார் எங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க
சேரிங்க மேடம்
நாங்களு இனிமேலதா சாப்ட போகணு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு
சரிங்க மேடம் சரிங்க மேடம்
எங்க வீட்ல அரிசி பருப்பு சாப்பாடுங்க
சேரிங்க மேடம் சேரிங் மேடம்
ஆஹ சேரிங்க சப்பாத்தி பரவாயில்ல ரொம்ப நல்ல உணவு உடம்புக்கு ரொம்பவும் ஹ லைட்டான ஃபுட் தா அது
அதான் மே தேங்க்யூ மேடம் இப்போ மேம் இப்போ அரிசி பருப்பு சாப்பாடுனா நம்ம கோயம்பத்தத்துல தா மேடம் ரொம்ப ஸ்பெஷலான சாப்பாடு மேடம்
ஆமாங்க இங்க அரிசி பருப்புங்கறது சரி ஈவினிங் ஒரு வேளைக்கு ந சா அப்படம் நல்லா இருக்கும் ரெண்டு நேர சாப்ட முடியாது இல்லேலா அதனால லைட் உணவா எடுத்துக்கலான்னு அரிசி பருப்பு சாப்பாடு எடுத்துடோம் எங்க எங்க
ம்
எங்க சைடு
இல்ல இல்ல இங்க
மேம் உங்க வாய்ஸ் ரொம்ப பிளர் ஆகுது மேடம்
இல்ல இல்ல இப்ப ஓகேங்களா நல்லா கேக்குதுங்களா ஹலோ
ஆ எஸ் மேடம்
ஆ இங்கேனா இங்க இங்க கிராமஸ் சைட்ல வந்துட்டு நெறைய சத்தான உணவுகள் கெடைக்குது அதுல நெறைய கே கீரை கீரை வகைகளு நெறைய கெடைக்குங்க கா காட்டுலன்னு முழக்கிறது எல்லாமே நாம உணவு வகைகளாதான இருக்குது
சரிங் மேடம் சரிங் பாத்துருப்பாய்ங்க
நா நா ஏ காட்டுல கூட
மழை காலனால இப்போ ஒன்னு பிரச்சனை இல்ல மேடம் கீரைையெல்லா உங்களுக்கு அவ்வளாக்கா நெறைய கெடைக்கு இப்ப மழை இருக்கனால உங்களுக்கு வந்து டைஜஸி ப்ராளம் வரும்ல மேடம்
அதனால எதுவு ஒரு பிரச்சனை இல்லைங்க நமக்கு மழை இருந்தாதான நமக்கு இங்க எல்லா உணவுகளு கெடைக்கு
சத மேடம் அத இல்ல கெடைக்கு மேடம் நாடகு ஒடம்பு டஜிஷன் பிரச்சனை வரா ஒடம்பு சரிமான பிரச்சனை வரும்ல இப்ப கீரையெலா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா நேரம் மழை காலத்துத்துல சாப்ட முடியாதுல
இல்ல இல்லலைங்க கேட்டேன்னா அது எந்த நா என்னைக்கு நம்ம எடுத்துக்கணுமோ அந்த மாரிதா உ பொ தினமு நம்ம கீரைகளாவே சாப்பட முடியாது இல்லையல்லா உள்ளூர் ஐட்டம்ஸ்சு பொதுவா வா எங்க இதுல வந்துட்டு கீரைகள் கெடைக்கு பழங்கள் காய்கள் எல்லாமே கெடைக்கு அதுல இன்னு பிரண்டை எல்லா கெடைக்கு அது வந்து ரொம்ப நமக்கு பா பசி தூன்டு கூடியதுல்லவா பிரண்ட அதனால அதெல்லா எங்க எங்க சைடு வந்துட்டு அதிகமாவே கெடைக்கு கிராமனாலே எடுத்துக்கிட்டாலே நமக்கு உணவுக்கு பஞ்சமில்ல நகரத்துல இருந்தா நம்ம எல்லா காசு போட்டு வாங்கணு
ஆமா ஆமா மேடம் இப்ப நா வந்து பிர ஆ பிரண்டைனா பாத்தங்கன்னாங்க இருவ்ரூபா மேடம் ஒரு கட்டு வந்து இருவரூபா மேடம்
அது இது இங்க நாங்க ஈஸியாவே நாங்க வீடு வீட்டுக்கிட்டே எடுத்துக்கிறோ
எங்க மேடம் இருவருவா ஓட்டு வேணாலுமே நமக்கு வந்து அதுக்குரிய வந்து இருவரூபாய்குரிய வியாாரமே இல்ல மேடம் அது என்ன செய்றாங்க பூரா முத்துணதா வச்சிருக்காங்க
நாங்க வந்துட்டு பிஞ்சா தா கொளுந்து எதா எடுத்து நாங்க சமைப்போ
நா தெரியாம என்ன மேடம் அது எப்படி இது பயன்படுதுன்னு தெரியாம அத எடுத்துட்டே பூரா கையிபுரா ஏது அரிக் க்கிற மாரி ஆம்பிச்சச்சு மேடம் அ போய் ஆமா மேடம் போய் எடைல போய் என்ன ப டாக்டர் செக் பண்ணா அது மாரி அது தெரியாம போய் மேடம் நம்ம டாக்டர் போய் பாத்து அதுக்கு தனியா ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆயில் மென்ட்டு குடுத்து அப்புறந்தா மேடம் என்ன செஞ்சேன்னு கேட்டா அந்த மாரி சார் ஒரு பெரண்டைன்னு சொல்லி குடுத்தாங்க கட்டு இருவதுரூவாஞ்சொல்லி வாங்கிட்டு வந்த சார் அத வாங்கின்ட்டு வந்த இது மாரி ஆயிச்சுங்க சார் அப்டின்ன அதெல்லா அப்புல்லா யூஸ் பண்ணக்கடாதுப்பானு ஒரு ஆயில்மென்ட் குடுத்தார் மேடம் ஒரு ப்ரௌன்
இல்ல அது அது போட்டாலுமே நம்ம வந்துட்டு ஆ கைக்கு அப்ளை பண்ணிக்கிட்டோன்னா அது ஒண்ணு பண்ணாதுங்க தேங்காண்ண அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா அது எதும் தொந்தரவு பண்ணாது
அதா மேடம் அதுல இருந்து நா அத பயன்படுத்துறதே இல்ல மேடம் நானு இப்போ அந்த பக்கோ போறதே இல்ல மேடம்
அதா அதா அதா அப்பறோ இங்க அதிகமா பாகற்க்காய் இந்த மாரிக்கி அதெல்லா கீறி பூச்சிக்கு நல்லது
அதா மேடம்
அதிக அளவு நாங்க எல்லாமே வீட்லயே நாங்க காய்கறிகளலா போட்டுக்கிறது வெளிய சந்தப் பக்கோ போகுறதே இல்ல
அப்டிங்களா இங்க சந்ததா மேடம் இங்க வாரச் சந்தைங்க அதாவது வாரத்துல சந்தக்காரங்கனா இப்போ நா இப்ப ஒரு வா ஒரு வாரத்துல இந்த இந்த பக்கோ போட்டேனா அடுத்த வாரோ பாத்தா அதே ஆளுதா வேற பக்க வரு அதே ஆளுக்கு நாந்தே போயி மறுபடியு அடுத்த வாரத்துல போடுவே வேற பக்கோ வேற வேற எடத்துல போடுவாங்க அந்த மாரிதா மேடம் இங்க அந்த மாரி தா மேடம் நா வாங்கிட் ருக்கறே இல்ல மேடம் நா வாங்கி பயன்படுத்துறது தான மேடம்
சேரிங்க சேர் ஓகே ஓகேங்க
அதனால நம்ம வாங்கரதா மேடம் சந்த வகக்கிற மாரிலா இல்ல மேடம் மேம் இப்ப நம்ம ஊர்ல வந்து என்ன மேடம் உணவு வந்து ரொம்ப ஸ்பெஷலான உணவு
இப்ப வந்துட்டு நெலக்கடலை தா போட் ருக்கோ இந்த சீசனுக்கு வந்து நெலக்கடலை தா போட முடியு அதனால அதுதா போட்ருக்கோ மத்தபடி காய்கறி களெல்லாமே வீட்ல ஒரு ஒரு சைடு நாங்க அதெல்லா போட்டு எங்க வீட்டு யூஸ்க்கு நாங்க யூஸ் பண்ணிப்போ அக்கம் பக்கத்துல
ஆமா மேடம் ஏ ஏ நண்பர் ஒருத்தரு ரொம்ப கிராமத்துல இருந்து வந்திருக்காரு மேடம் அந்ததுல நா சொல்றே மேடம் அவரு அப்டிதா பண்ணுவாரு அவரு பக்கோ பாத்தா மாடு வச் நாலு மாடு வச்சிருக்காங்களா மாட்டுக்கு நாங்க தனியா பில்லு போடுவோ அப்டினு பில்லு தா மொளைக்குதுல்லப்பா அப்பறோ ஏப்பா போடுறனு கேட்டே இல்ல அது தனியா அது
எங்கள பொறத்த வரைக்கு நாங்க காசு கொடுத்து எதுவும் அங்க கிராமத்து சைடு வாங்கத் தேவல்ல ஆ மாட்டு ஓ மனுஷனுக்கோ யாருக்குமே சேரி நாங்க காசு கொடுத்து வாங்கதுல்ல
இந்த மாரி இந்த மாரி வாழ்க்க வந்து எல்லாத்துக்கு குடுத்து வைக்காது மேடம் ஒங்ளுக்கு குடுத்து வச்சிருக் கடவுளுடைய
ஆமாங்க கிராமத்துல வாழ்றதுன்னா அவ்ளோ நல்லது நம்ம ஒடம்புக்கு ரொம்ப நல்லது
அதா அதாங்க மேடம் எதாவது ஒங்களுக்கு அவசரத் தேவைனா ரொம்ப சிரமோ ஏ மேடம் இல்ல ஒங்ளுக்கு பக்கத்துல மருத்துவமன அதாவது அரசு அலுவலம் அந்த மாரி எதாவது இருக்கா மேடம்
அ அதெல்லா எல்லாமே இருக்குங்க கிராமத்து சைடு இப்ப எல்லாமே வந்துருச்சு அது இல்லாம நாம சாப்பட்ற காய்கறிகளே சத்தானதா இருக்கும் போது நாம அ மருத்துவமனைகள தேட வேண்டிய அவசியோ இல்ல இல்லைங்ளா
இல் இல்ல மேடம் என்னுடைய நண்பருடைய அப்பா பாத்தீங்கன்னா பாம்பு கடிச்சு எறந்துட்டாரு மேடம் பாம்பு கொண்டு போறதுக்குள்ள எறந்துட்டாப்டி பஸ் வசதி இல்லாத ஊரு கூடப் படிச் சவரு ஒரு மூணு நாலு கிலோ மீட்ரு சைக்கிள வச்சு ஒக்கார வச்சு கூட்டு போயிருக்காங்க மேடம் ரொம்ப பரிதாபம போய்ட்டாரு
செரி செரி இல்லங்க அந்த மாரியல்லா இங்க இல்ல அந்த தொந் பிரச்சன வ வந்து நமக்கு இல்ல இங்க அனைத்து எல்லா வசதியுமே இருக்கு அந்தளவுக்கு நம்ம இப்ப பாம்பு பூச்சி அண்டபடுற அளவுக்கு நம்ம வீட்டு கிட்ட போதாரா எதுவு வச்சுக்லாம
செரிங் மேடம்
நம்ம சேஃபா இருக்கிற வழிய பாத்துக்ணு
செரிங்க மேடம் செரிங்க மேடம் இப்போ மேடம் இப்போ நம்ம நீங்க சமையல் மட்டும்தா பண்றீங்களாமடா வேற ஏதாவது இடைய செறிங்களா மேடம்
இல்லீங்க நாங்க அஸ் சமைய சமையல் மட்டும்தா ரெண்டு குட்டிஸ வச்சுட்டே நம்ம அந்த வேலய தானே செய்ய முடியு
அத அத சொல்லுங்க மேடம் உங்களுக்கு உதவி செய்யறத யாரு இல்லயா மேட அதா உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு அத்த மாமா
அ அவங்க எல்லாருமே இருங்காங்க இங்க
செரி செரி உங்களுக்கு
காய் கள் இப்ப நீங்க காய்கறிகள் செடிகள் எல்லா எதுவு நீங்க வீடு மாடி தோட்டம் இந்த மாரி எல்லா எதுவு போடுறது இல்லீங்களா
இல்ல மேடம் நா இருக்கிறத வந்து வாடக வீடு மேடம் நா இருக்கிற சிட்டில இருக்கிற மேடம் வாடக வீடு இப்ப மாச எல்லா பாத்தின்னா நமக்கு ஐயிரம் ரூபா வாடக மேடம் கரண்ட் பில்லு பாத்தின்னா உங்களுக்கு கமர்சியல் கரண்ட்னா கூட பிரச்ச னயில்ல மேடம் இப்ப நார்மலான கரண்டங்க இங்க பவர் கட் அதிகமாது மேடம் இப்பதா கொஞ்சோ கொறஞ்சிருக்கு மேடம் முந்தி வந்து பவர் கட்டு பாத்தீங்கன்னா அதிகமா இருந்துச்சு இப்ப கொஞ்ச குறைஞ்சிருக்கு மேடம் இப்ப தண்ணிக்கு பாத்தீன்னா ரொம்ப மண்டியா தா வருது மேடம் தண்ணியின பாத் தினா நல்ல தண்ணி வந்த இடத்துல ஏன்னா தண்ணி வந்து உங்களுக்கு ரொம்ப மண்டியா தே வருது நா விலைக்கு தா மேடம் வாங்கறே தண்ணி வந்து நுப்பது ரூபா மேடம் நுப் புரா அதாவது கே நம்ம குடம் கொண்டு போய் வாங்கிட்டு வந்தோம்னா நுப்பது ரூபா நம்ம போய் கே இல்ல அவ எவனோ அவருடைய பொருள யூஸ் பண்ணி பண்னோம்னா அட்வான்ஸ் நூறுரூபா குடுக்கணு மேடம் அது இல்லாம தனிய கேணுக்கு கேணக்கு தனியா காசு தரணு மேடம் நாற்பது ரூபா மேடம் இப்ப அதுக்கே வந்து பாத்தன்னா நூத்தி நாற்பது ரூபா ஆச்சு மேடம் அப்டிதா மேடம் சிட்டி ஓட லைஃப்ல பாத்தீங்க எல்லாமே இருக்கு பக்கத்துல இருக்கு மேடம் என்ன இந்த இ இயற் கையானது நீங்க சொன்ன மாரி இயற்கையானது இல்ல மேடம் போறாமே வண்டி வாகன போ போற மாரி தா இருக்குது
அதா அதா அதாங்க
ஆமா மேடம் ஒரு பத்து வீடு தள்ளி தா நம்ம வடு ஒரு மெயின் ரோட்ல இருந்து பத்து வீடு தள்ளி மாரி மேடம் மெயின் ரோட்ல இந்த மாதிரி சத்தோ ஏதாது திடிர்னு டமும் டம்னு சத்த கேக்கும்னு பாத்தா அங்கிட்டா விழுந்து கிடப்பா அந்த மாரி தா மேடம் இருக்கு நா இருக்கிற இடம் அந்த மாரி இயற் கையான இட வந்து இன்னோ அமையில மேடம் கடவுளுடைய சித்தம் கிடைச்சுனா கண்டிப்பா ஒரு வீடு அமையணு மேடம்
க்கோங்க
கண்டிப்பா மேடம் கிராமத்துல அமையனு மேடம்
செரிங்க
மேம் மேடம் கேட்க்குங்களா ஹலோ
ஹலோ
மேம் சாரி மேடம் மேடம் வாய்ஸு க கட்டாய மேம் ஆம் மேடம் கண்டிப்பா அமஞ்சு
ஏதாது காய்கறி பத்தின நன்மை சொல்லுங்க எங்க வீட்ல அத போட்டு நாங்களு எதொ கொஞ்ச நன்மை பெறோ
ஆ மேம் எனக்கு தெரிஞ்சு நீ கீர சொன்னது எனக்கு ரொம்ப புடிக்குந்தா கீரை வந்து நீங்க அதிகமா எடு நல்லத்தா நா இல்லனு சொல்லல மழ காலத்துல என்ன கீர எடுப்பீங்கனு எனக்கு தெரில்ல மேடம் ஆனா அம்மா இங்கர்கனால தெரில்ல
இங்கோ அந்தளவுக்கு இன்னு மழ பேய்லீங்க அதனால ஒன்னு பிரச்சன இல்ல காலநிலைகளுக்கு தகுந்த மாரிதாங்க உணவு முறைகள் மாற்ற முடியு
அத்தாஅத்தா மேடம் இப்போ இப்ப எப்படா எப்படா கால பஜ்ஜி பஜ்ஜி எப்படா கெடைக்கு அந்த மார்ருக்கு மேடம் நா இருக்க எடத்துல மழ மழ பேஞ்சுட்டே இருக்குது சூடா எதனா கெடைக்கு
அது அது அதுதா சொல்றேங்க காலவிகள் அதாவது இப்ப வந்துட்டு வந்துட்டு என்னனா மழ வர்றதுனால அ கீரைகள் வந்து புது தலையா தலையு
அதா மேடம்
அ அது ஒரு ஃப்ரெஷ் கீரையா நம்ம சாப்புல்லா அதுக்காக சொல்றே சொல்றேன்னு வச்சுக்கோங்களே இப்ப மழ சீஸன்
கீரோம்பா முருங்க கீர பத்தேன்னா சுருங்கி சுருங்கி தா இருக்கு மேடம் சின்ன சின்ன எலயா இருக்கு மேடம் நா பெரிய பெரிய எலையா பாத்துருக்ற இங்க விக்கிறத பாத்தீங்கன்னா ப பதினஞ்சு ரூபா சொல்றாங் மேடம் சின்ன சின்ன எலையா இருக்கு மேடம்
ஒரு நாளுக்கு முன்னாடியே பொறிச்சிடுவாங்க அதனால அவங்க வச்சிருந்து கொண்டு வரதுனால அந்த மாரி தா சொல்லுவோ வாடி போயிருதுல்லேங்ளா அதுக்கு பெறகு
மேம் இப்போ உங்களிட்ட நீங்க மொத்தமா கொள்முதல் ஏதா பண்றீங்ளா மேடம் கீர
இல்லேங்க நாங்க ஒ ஒன்லி வீட்டு யூஸ் மட்டுந்தா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல கொடுத்து ஹெல்ப் பண்ணிப்போ அவ்ளோதா
பரவால்ல மேடம் உங்களுக்கு பக்கத்துல வீடு நெறைய இருக்கா மேடம்
இருக்கு இருக்குங்க செரிங்க ச செரிங்க நானு உங்களுக்கு அப்புறமேட்டு கூப்புறங்க
நன்றி மேடம்
நன்றி வணக்கம்ங்க
ஆ நன்றி வணக்கம்